தீர்க்கீங்க நாட்டை தொழி
நல்லா நல்லா இருக்காங்க தோழி நீங்க எப்படி இருக்கீங்க ம் சாப்ட்டாச்சுங்க தோழி நீங்க சாப்
நாங்களு சாப்டோ தோழி இன் இன்னைக்கு காலேஜ்ல வந்து என்ன கிளாஸ் எடுத்தாங்கன்னா அத பத்தி கொஞ்ச சொல்றீங்களா தோழி
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்லூரியில வந்ட்டு பிசினஸ் மேனேஜ்மெண்ட பத்தி எடுத்தாங்க இந்த பிசினஸ்மென்ல மேனேஜ்மென்ட்ல வந்து பா த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆ நம்ம எப்டி ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ப ஆரம்ப காலகட்டத்தல இருந்து எப்படி கொண்டு போறது அப்படிங்கறது இப்போ நமக்கு ம் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆசிரியர்கள் சொன்னாங்க அப்டின்னா முதல்ல வந்து ஒரு பிசினஸ் பண்றதுக்கு அ நமக்கு மொறையான ஒரு ட்ரெயினிங்கோ இல்ல வந்து ஆமா வந்து பாத்திங்கன்னா அதுக்கான ட்ரைனிங் வந்து நம்ப கத்துக்கனொ இப்ப ஒரு பிஸ்னஸ் பண்றோ அப்டின்னா இப்ப எம் எஸ் எம் இ அந்த மாதிரி ஒ சில சில இதெல்லா இருக்கு பாத்தீங்கல்லா அதுலயே வந்து சொல்லி தராங்க அதுலயே வந்துடு சொல்லி தராங்க எப்டி நம்ம பிஸ்னஸ் பண்ணணு அப்டிங்கறது அதுக்கு போக நம்ப ரா மெட்டீரியல்ஸும் சரி இன்வெஸ்மெண்டுக்கு தேவபடுற பணமும் சரி வந்து நம்ப வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நம்ப கீழ வந்து எத்தன பேர் வேல பாக்குறாங்களோ அவங்களுக் வந்து முக்கியமா வந்து சம்பளம் குடுக்குற அளவுக்கு
நம்ம வந்து இருக்கணும் கண்டிப்பாக தோழி
எல்லாம் வந்துட்டு அந்த பக்கம் வந்து லேப் வர வந்து இல்ல அப்டின்னா நமக்கு வந்து சரியா வந்து பிசினஸ் நட
ஆமா நிறைய லாஸ் வந்து சேரும் நம்ம வந்து ப்ராஃபிட் வர்ற மாதிரியே ஒரு பிஸ் பிஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டு போகணும் ஆ அதுக்கு தகுந்த மாரி நம்மள்ட இன்வெஸ்டரும் வேணும் நம்மள் ட்டியும் காசு இருக்கணும் அதுக்கு தகுந்த மாரி நம்மளும் வந் இத பண்ணிக்கிட்டு போகணும்
கண்டிப்பா தோழி அதுதான் மொத்த பணமும் வந்து இன்வெஸ்ட இன்வெஸ்டர் குடுப்பாங்க அப்டின்னு நம்ம இருக்க கூடாது நம்மகிட்டயும் வந்து பணம் இருக்கணும் அப்டிங்கற மாரி சொல்லிருந்தாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம உணவு ரிலேட்டடா வந்து து பிசினஸ் பண்றோம் அப்டினா லைசன்ஸ் வந்து சில லைசன்ஸ் வந்து எடுக்கணும் எஸ் எஸ் சி ஏ வ
ஆமா எங் எஸ் எடுக்கணும் ஆமா அதுக்கு எவ்ளோ சார்ஜ் பண்றாங்கன்னு ஏதாச் ச்சு அதுக்கு தேவையான காசு எவ்வளோன்றது ஏதாச்சும் சொன்னாங்களா
அது வந்து பாத்தீங்கன்னா எண்ண உங்களுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாக்குள்ளதான் வரும் அப்படிங்கற மாரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஜி எஸ் டி எடுக்கணும் எ எஸ் எஸ் ஐ யோட உங்களுக்கு ஜி எஸ் டி யுமே எடுக்க வேண்டியது வரும்
ஆஹ் அதுக்கு வந்து முக்கியமான பொருட்கள் என்ன கொடுக்கணும் போட்டோ ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த மாதிரி ஆஹ் பொருளுங்க ஏதாச் ச்சு கொடுக்க வேண்டியதா இருக்குமா
ஆமாப்பா நீங்க வந்து பான் கார்டு வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆபிஸ் லொகேஷன் இருக்கணும் சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹ் வாடகைக்கு வந்து வீட்டுல இருப்பாங்க இல்லைன்னா சில பேர் ஆபீஸ் வந்து வாடகைக்கு எடுத்து துப்பாங்க அந்த மாரி இருக்கம் போது நீங்க வந்துட்டு அந்த ஓனர் கிட்ட வ ந்து பத்தரத்துல வந்து ட்டு உங்க சொல்லிருப்பாங்க இந்த மாரி ஒரு பத்தர பேப் பர்ல வந்து நீங்க கையெழுத்து வாங்கி அந்த டாக்குமண்ட் வெச்சிருக்குனு சொல்லிட் டு அது வந்து பாத்திங்கனா அந்த வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணனு இல்ல அது வந்து உங்க சொந்த வீடுதா அப்டின்னா டாக்குமெண்ட் வந்து அவங்க கேட்ருப்பாங்கப்பா
நம்ம வந்து அத விண்ணப்பம் வந்து எப்படி பதிவு செய்யணு
அது வந்து பாத்திங்கனா நீங்க ச இதுலயே பண்ணலா ஆன்லைன்லயே பண்ணலா இளையதளத்திலயே பண்ணலா அதையு மீறி உங்களுக்கு வந்து தெரி ல அப்டினா நீங்க வந்து நெறைய இப்போ சமூக வலைதளங்கள் இருக்கு யூ டூபு அந்த மாரி
அத பாத்து நம்ம வந்து பண்ணிக்கிரலா
பண்ணிக்கிலா அதையு மீறி உங்களுக்கு பண்ண தெரியல இல்ல எங்கிட்ட ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்ரோ மொபைலோ இல்ல அப்டின்னா இப்ப வந்து எல்லாத்துகிட்யு மொபைல் ஃபோன் இருக்கு இல்லைங்ளா அதையு மீறி இல்ல அப்டின்னா இப்ப வந்து ஒரு ப்ரௌசிங் சென்ட்ருக்கோ அந்த மாரி போலாம்ப்பா
போயி நம்ம வந்து விண்ணப்பிக்கலா கண்டிப்பா அந்த எஃப் எஃப் எஸ் எஸ் சி ஐ ப்ப அந்த சர்ட்டிஃபிகேட் எதுக்காக எடுக்குறாங்கனு ஏதாச்சு தெரியுங்ளா உங்களுக்கு
நீங்க உணவு சார்ந்து எதாவுது நீங்க பண்றீங்க அப்டின் வெச்சுக்கோங்கெள இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு ஹோட்டல் வெச்சுக்கலான்னு வெச்சுக்கோங்கெள ஒரு சைவ ஹோட்டலோ சேரி இல்ல பெரிய ஹோட் டலோ செரி இந்த மாரி ஒரு ஹோட்டல் பண்றிங்க அப்டினா நீங்க வந்து லைசன்ஸ் வந்து இந்த மாரி அப்ளே பண்ணணு அதாவது நாங்க இந்த மாரி உணவு சார்ந்த பொருட் கள் சாப்படக்கூடிய உணவுகள் மட் டு இந்த இது பண்ணலா ஆமா இப்ப து நீங்க ஒரு எக்ஸாமுக்கு சொல்னுனா உங்க வீட்ல வந்து ஏதாவது பிஸ்கட் பேக்கெட் இருக்குன்னு வெச் சுக்கோங்ளே அத நீங்க எடுத்து திருப்பி பாருங்க எஃப் எஸ் எஸ் ஏ ஐ லைசன்ஸ் து சொல்லி லைசன்ஸ் நெம்பர் போட்ருக் ஆமா அது வந்து பாத்திங்கன் னா அந்த லைசன்ஸ் சோட நெம்பரதா வந்து போட்ருப்பாங்க இப்ப இதே அந்த உணவு பொருள்ல ஏதாவது நீங்க
அது வந்து ப்ச் அத வந்து சரியான தரமான பொருளா அப்பிடின்றத பாத்துட்டு டெஸ் பண்ணி அதுக்கப்பறந்தா வந்து வெளிய சந்தைங்கள்ல வந்து விற்பனை செய்றாங்க
கண்டிப்பா ஆமா அது மட்டு இல்லாம ஆட்களு வந்து நம்ம கிச்சன எல்லா வந்து க்ளீனா வெச்சிர்கமா நீங்க ஒரு ல ஒரு ஹோட்டலா ஆரம்பிக் ரிங்கனா கிச்சனெல்ல நீட்டா இருக்கா அப்டின்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணுவாங்க அது மட்டு இல்லாம அதிகாரிகள் வந்து பாத்திங்கனா அடிக்கடி வந்து உங்க ஹோட்டலுக்கு வந்துட்டு வருவாங்க லாமே க்ளீனாத வச்சு சமைக் க்றீங்ளா இல்ல இன்கேஸ் வந்து நீங்க ஆமா அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் வந்து வருவாங்க இப்ப நீங்க வந்து பாத்திங்கனா உங்க உணவு பொருள ஏதாதொரு தரமற்ற இதா நீங்க வந்து குடுத்து தீங்க அஹ் கன்சியூமருக்கு அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களோட ஹோட்டல் வந்துட்டு ரைடு வருவாங்க
கண்டிப்பாக இந்த துணி பிஸ்னஸ்ன்றத வந்து இருக்குல்ல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து எடுத்து நடத்துனா அதுல வந்து இப்பிடி ஆ இது வந்து கல்லூரில எப்டி இது பண்ணி சொல்லி குடுத்தாங்க
இப்ப வந்து நீங்க எக்ஸ்போர்ட் மாரி பண்றிங்க அப்டினா மொதல்ல வந்து நீங்க பெரும்பாலும் வந்து இப்போ இருக்ற சிச்சுவேஷன்ல நீங்க ஆன்லைன் வந்து பயன்படுத்தலாம் ஏனா இப்ப வந்து எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன் வச்சிருக்காங்க எல்லாருமே சமூக வலைதளங்கள் இது வச்சிருக்காங்க இல்லையா இப்போ இப்ப நீங்க வந்து ஒண்ணு இல்ல இன்ஸ்டாகிராம் நீங்க எடுத்து பாருங்க அதுல வந்துட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்றத தவர நறையா பேரு வந்து அங்க விக்கறதுக்குதா வந்து பாக்கறாங்க அவங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அத விக்கறதுதா ஒரு துணிமணி ஆகட்டு ஆமா துணிமணி ஆகட்டு சாக் பிளேட் அவுட் து மல்லிகா இட் எல்லாமே எல்லாமே இருக்கு ஆனா வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கடையாது
கண்டிப்பா இப்போதா ஒரு ரெண்டு வருஷமா ரொம் ரொம்ப அதிகமாக இருக்கு
கண்டிப்பா ஆமாங்க அதனாலதா வந்து என்ன சொல்றாங்க ம் ஆமாங்க
ரொம்பவே அதிகமாக இருக்கு
ஆமா அதே மாதிரி இப்ப ஒரு உணவு பொருட்களோ இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலு மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்கங்கும்போது முன்ன மாரி அட்வடைஸ்மண்ட்லா யாரு குடுத் க்றதில்ல ப இப்ப எல்லா இந்த இன்ப்ளூயன்சரா இருப்பாங்க பாத்திங்ளா அவங்கள வச்சு ஒரு ப்ரமோஷன் வீடியோ போட்டர்றாங்க அவங்ளுக்கு ஃப்ரீ சாம் வச்சு குடுத்து அந்த மாதிரி பண்ணும் போது வந்து பாத்திங்கன்னா
அவங்களுக்கு பைசாவு வந்து கம்மி ஆயிரு ஏனா அதனால வந்து இந்த மாரி வந்து செய்முறைகளை வந்து பயன்படுத்திகிறாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்போ ஒரு இதா இருக்கு எல்லாருக்கு வந்து போய் சேர்ந்துருது போனுன்றதுனால எல்லாரும் பாக்க விஷயமா இருக்கா அதனால வந்து எல்லாத்துக்கும் போயிருது
கண்டிப்பா ஆமாப்பா அதனால வந்து என்ன சொன்னாங்கன்னா முதல சமூக வலைதளங்கள்ல நீங்க வந்து பயன்படுத்தலா அதுவே ஒரு நல்ல இது அப்டின் சொன்னாங்கப்பா
கண்டிப்பா இந்த பேங்கிங் எக்ஸாம் பத்தி சொன்னாங்கல்ல அத பத்தி கொஞ்சோ சொல்றீங்ளா
அதனாலதா பாத்தீங்கன்னா இப்போ வருஷத்துக்கு வந்து எப்படியோ கிட்டத்தட்ட நம்ம எல்லா பேங்க்லயு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வா டியாது போட்டுருவாங்க பா ஓப்பனிங்ஸ் ஆனா என்ன ஆனா பேங்கிங் எக்ஸாம்ல என்ன ஒரு பிரச்சன அப்படின்னா இலவச மா வந்து நம் ம வந்து அப்ளை பண்ண முடியாது எப்படியோ ஆயி கிருவாங்க
அப்படிங்களா
ஆமாப்பா எப்பவுமே அப்ளை பீஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ சில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தளர்வுகள் இருக்கும் சில இது மக்களுக்கு வந்து பாத் ங்கனா தளர்வு இருக்காது அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படியோ மினிமம் வந்து ஆயிர ரூபா இது பண்ண சொல்லிருவாங்க ஆயிர ருவா நம்ம கட்டி அதுக் அதுக்கப்புறந்தா அப்ளை பண்ணி எழுதுற மாரி இருக்கு எந்த பேங்க் கா இருக்கட்டு எஸ் பி ஐ இருக்கட்டு ஹெச் டி எஃப் சி பேங்க் ஆப் பரோடா எதுவா இருந்தாலு அப்படிதா
ஆஹ் எல்லாத்துக்கு வந்து நம்ம விண்ணப்பி க்கிறதுக்கு முன்னாடி போய் ஒரு காச கட்டிட்டு அதுக்கப்புறோ விண்ணப்பிக்கணுமா
இல்லப்பா வினைப்பிக்கும் போதே வந்து நீங்க எல்லாமே உங்க டாக்குமெண்ட்ஸு உங்க இது எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கு அப்புறோ கடசீல பேமெண்ட் பண்ணிட்டுதா நீங்க வெளிய வர மாரி இருக்கு எதுலன்னா நீங்க ஆன்லைன்லயே பண்லா ஆமா ஆன்லைன்லயே பண்ணலா உம்
அது வந்து நம்ம காலேஜ்ல வந்து எக்ஸ்ட்ராவா சொல்லி கொடுக் கறாங்களா போர்ஸ் அதுக்கு பகுந்த மாரி சொல்லி தாரேன் சொல்லிருக்காங்களா இல்ல நம்ம வெளிய போய்ட்டு டுட்டோரியல் எதுலயாச்சு போய் கத்துக்குற மாரி இருக்குங்களா
இல்லப்பா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெறைய அகாடமி மாரி எல்லா இருக்கு க்கு அது நம்ம வெளிய தா போய் படிச்சுக்கணு இப்பெல்லா பெரியஸ் தா காலேஜ்ல நமக்கெல்லா சொல்லி தரதுல்ல அதையு மீறி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அகாடமி மாரி இருக்கிறவங்க வந்துட்டு சொல்லிருவாங்க இந்த மாரி நாங்க இலவச பயிற்சி வந்து குடுக்குறோ சார்புல இருந்து அப்படின் சொல்லி சொல்லி இது பண்ணிக்குவாங்க நம்ம போய் ஆ காலேஜ் முடிச்சு மிச்சருக்க டைம் எந்த டைம் கம்ஃபர்டபிளோ அங்க போய் படிச்சுக்கிற மாரி இருக்கு
அந்த நேரத்துல நம்ம போய் அங்க போய் படைச்சு அந்த மாரி இருக்கு
ஓ
அப்போ காலேஜ்ல வந் இதுக்கு தகுந்த மாரி பயிற்சி வந்து நம்மளுக்கு சொல்லி தரல
தரதுல்ல
ஆஹ்ம் ஏன்னா இந்த மாரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு காலேஜ்ல வந்து நெறைய சொல்லி் கொடுத்தாங்கன்னா நெறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம எழுதிதே தேர்வுல வந்து இது பண்ணிக்கிறலா ஆனா வந்து இது சொல்லி தராதனால ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு
கண்டிப்பா ஆமா ஆனா சொல்லி்குடுத்தாங்க அப்படின்னா பயனுள்ளதா இருக்கு நம்ம வெளியே போய் காசு செலவு பண்ண வேண்டா ஆஹ் எ இல்லங்கு போது நம்ம அதுக்குன்னு தனியா வந்து நேரமு செலவிட்டு பணமும் செலவிடுற மாரி வேலருக்கு
கண்டிப்பாக இது வந்து எல்லா ஒரு காலேஜ் திலியு வந்து இத கொண்டு வரணு இந்த திட்டத்த இத கொண்டு வந்தாங்கன்னா வந்து எல்லா மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள இதா இருக்கு அவங்க வந்து எடுத்து படுச்சு ஒரு தேர்வு எழுதும் போது அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாம இது வந்து சொல்லி் கொடுத்தாங்க அப்படின்ற மாரி அதுக்குன்னு ஒரு ஆஹ் டீச்சர போட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லைங்களா
கண்டிப்பா கண்டிப்பாப்பா ஆமா அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நமக்கு பழைய விழாத்தாள்கள் ஆகட்டும் இப்ப எக்ஸாம் எழுதி முடிச்ச ஒடனே நமக்கு வந்து கொஸ்ஸின் பேப்பர் எல்லாமே ஆன்லைன்ல கெடைக்க ஆரம்பிச்சிருது அதையு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு ஜெராக்ஸ்ம் காப்பி மாரி கொடுத்து எல்லாமே டீச் ப்ப ணாங்க அப்டின்னா நல்ல இருக்கும்னு நா நெனேக்
ஆமா அது வந்து நம்ம படிச் சா அதுக்கு தகுந்த மாரி நம்ம தேர்வு எழுதி பயிற்சி மிக மகிழ்ச்சி உங்கள விட பேசுறதுக்கு மிக நன் மகிழ்ச்சி கெடகிரேனா நன்றி நன்றி
நன்றிப்பா நன்றி நன்றி